ஆஹ ஹலோ எப்டி இருக் கீங்கா
ஆஹ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ நல்லா இருக்கேன் வீட்டு்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க
அஹ எல்லாரும் நல்லா இருக்காங்க என்ன ஒங்கலாலா பேசவே முடியலயே
அஹ் ஆமா நானும் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் வேலை ஒண்ணு வந்தது அப்புறம் அதை பண்றதுல அப்டியே பிஸி ஆயிட்டேன் பாப்பா எப்டி இருக் கா
ஆஹ நல்லா இருக்காங்க எங்கங்க உடம்பே தேர மாட்டேது அதுலதான் கொஞ்சம் இதா போயிட்டு இருக்கு நீங்க எந்த மாதிரினா குழந்தை அப்படியா இருந்தப்ப ஆஹ் எந்த மாதிரிலாம் ஃபுட்டு் வந்து அவங்களுக்கு குடுத்தீங்க
இப்ப வந்து கொஞ்சம் நல்லா விளையாடலாம் ஆரம்பிச்சிருப்பால நல்லா பசிக்குமே நல்லா சாப் கூப்படுவாங்களே இப்பதான் நல்லா நம்ம குடுத்து உடம்ப தேரத்தணும்
ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா சத்துமாவும் கஞ்சி குடுக்குறேன் ஆனா நான் வெளியில வா வாங்கி தான் நான் வந்து குடுக்குறேன்னு வைக நானே அரைக்க என்ன ஸ்டார்ட் பண்ணல ஆனா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க ஆஹ் நீங்க வாங்கி அரைச்சி நீங்க கொடுங்க அப்டினு சொன்னாங்க நீங்க நீங்க அந்த மாதிரில்ல பண்ணுவீங்களா வாங்கி அரைச்சு இது பண்ணுவீங்களா
நானும் அது குழந்தைல இருக்கிறப்ப அரச்சி வச்சி கொடுத்துட்டு்இருந்தேன் அந்த கேழ்வரகளாம் இருக்குள்ள அதெல்லாம் நல்லா முள கட்ட வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் அரை வச்சுதான் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் பெரிய பாப்பாவ ஆனது அதுனால ரெடிமேடா வாங்கிட்டு தான் இருக்கும்
ஓ செரி செரி
உம் நம்ம வேர வாங்கரத விட அரைக்கி அரைச்சு பண்றது நல்லது ஹம்
அது கரெக்டு தாங்க அது கரெக்ட் தான் நானுமே வந்து இப்பவுமே குடுப்பேன் ஆஹ் இப்பவுமே என்ன பண்ணுவோம்னா மொள கட்டி அதுல பால் எடுத்துதான் கேழ்வரகு பால் எடுத்துதான் வந்து நாட்டு சக்கரை போட்டு அதுலயே பாதாம்மு இல்ல பிஸ்தா அந்த மாதிரி எல்லாம் போட்டுதான் வந்து அரைச்சு அதுல பால் எடுத்து நல்லா கொஞ்சம் பால் எல்லாம் ஊத்தி கொஞ்சம் நல்லா அஹ் பாத்தீங்கன்னா வந்து நல்லா கெட்டிய ஆகுற வரைக்கும் ஸ்பூன்ல அள்ளி அவங்களே சாப்பிடுற மாதிரிதான் குடுக்குறேன் அது டேஸ்ட் நல்லா இருக்கு சாப்பிடுறான் பட் ஆனா வந்து கொஞ்சம் உடம்பே தேர மாட்டேங்குதுன இல்லங்களா
உம் உம் அத தவிர நம்ம சாப்பாடு கொஞ்சம் அந்த ஒயிட் ரைஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு நீங்க வேற நல்லா இப்போ இருக்கற சீசனுக்கு மாம்பழத்துல மாம்பழத் அத நல்லா போட்டு பால்ல மிக்சியில் போட்டு அடிச்சி அதை அப்படியே ஒரு கப்புல போட்டு கொடுங்க சாப்பு படுறதுக்கு அதெல்லாம் நல்லா வெயிட்டு போடுற மாதிரி ஆயிட்டு அப்புறம் ஆப்பிள் ல கொஞ்சம் மேக வச்ச அத நல்லமசிச்சிஆ சக்கர போட்டு பால் போட்டு கொடுங்க அப்புறம் நல்லா கெட்டி தயிர நல்லா சர்க்கரை போட்டு லசி மாரி குடுங்க அதெல்லா நல்லா வெயிட்டு போடும்
ஓ செரி-செரி-செரி-செரிங்க நானு
விளையாடவைங்க அப்ப நல்லாப் பசி வரு
பசி வரு கரெக்ட்-கரெக்ட்-கரெக்ட் நான் இப்ப வந்து கொஞ்ச இது பண்ணதுனால செவ்வால பல வந்து குடுத்துட்டு இருக்கே செவ்வாலபல தூங்குங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப கொஞ்ச நல்லா வெயிட் கெயின் போடு
ஆமா ஆமா செவ்வாழ ரொம்ப நல்லது
ஆஹ் ஆமா நாங்கல்லா செவ்வால வந்து அது நம்ம வாங்கறது வந்து கொஞ்ச ரேர்ன்னு வைங்க எப்டினாலு வால நம்ம வீட்லியே வால மரலா இருக்கு சோ அதனால வந்து செவ்வால எப்டி இருந்தாலு வந்து ஹ ஒரு-ஒரு வாரம் டு ஒரு வாரமாக நம்ம கெடைச்சுரோ அதனால வந்து அப்டி டெய்லி கிடைக்கறப்போலா ஒண்ணு ஒண்ணு ஆனா என்னன்னா வந்து இப்போ இன்னிக்கு சாப்பிட அப்டின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட மாட்டா அப்புற சாப்பிடுவா அவ சா டெய்லி அதையவே குடுத்துடுருந்த சாப்பிட மாட்டேங்கிறா
ஆஹ் அதுதான் அதான் நீங்க ஒரு நாள் மாம்பழ கொடுங்க ஒரு நாள் வாழைப்பழ ஒரு நாள் ஆப்பிள் கொடுங்க பப்பாளி ஒரு நாள் கொடுங்க அந்த மாரி அஞ் அஞ்சி நாள் அஞ்சி இது கொடுங்க ஒரே இது குடுத்தாலே குழந்தைங்களுக் கத போர் அடிச்சிருது
அப்புற இப்பல்லாதா ஸ்டார்ட் பண்ணிருக்கே கொஞ்ச வந்து ஆஹ் ஆஹ் சுண்டல் வந்து முளக்கட்டி வச்சு குடுக்கறது நெக்ஸ்ட் கடல பருப்பு வந்து நிலக்கடல வந்து பச்சையா சாப் புறா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து பச்சையா வந்து நம்ம வாங்கிட்டுதா ஒரு நாலஞ்சு சாப்ட்டே ஏன்னா எனக்குல பயமா இருக்கோ ஐயோ சேராம போயிடுச்சு என்ன பண்றது பச்சையாவு சாப்பிட்றா அதே மாதிரி நானு வேக வச்சி பாத்தீங்கன்னா தண்ணியில ஃபர்ஸ்ட் ஊற வச்சிட்டு நல்லா வேக வச்சி அப்டி நானு குடுத்துட்டுருக்கே இப்பெல்லா தா கொஞ்ச வந்து து அதெல்லா கொஞ்ச சாப் குழந்தைங்களு ஆனா வந்து இப்டி சாப்பிடு தெரியும் நம்முளுக்கு விஷ்
ஆமா-ஆமா அதே மாரி இந்த முட்டை இருக் குல்ல நாட்டு முட்டையில சர்க்கரை நெய் பால் லைட்டா கலந்து அது அப்டே நீங்க ஒரு கிண்ணத்தில ஊத்தி குக்கர்ல வேக வச்சு அது அப்டியே கப்புல கேக் மாரி ஆயிடும் அத எடுத்து நீங்க கொடுக்கலாம் டெய்லி அத குடு பக்களானல்ல சாப்பிடுவாங்க நல்லா வெய்ட்டு போடும்
பரவாயில்லங்க எனக்கு எந்த விஷயம் தெரியாது ஆமா என்னென்னத சொல்லுங்க ஏ அதாவது மு
ஆஹ் ஒரு கிண்ணத்துல முட்டய ஒடச்சு ஊத் ஊத்தி அதில் சக்கர போட்டு நெய் போட்டு சும்மா ரெண்டு ஸ்பூனு பால ஊத்தி நல்லா அடிச்சுட்டு ஒரு கிண்ண த்துல நம்ப குக்கர்ல தண்ணி ஊத்தி அந்த கிண்ணத்த உள்ள வச்சு வச்சிரணும் வேக வச்சு எடுத்து அப்டியே புடிங் மாரி வரும் சாஃப்டா கேக் மாரி இருக்கும் அதுக்கு குடுக்கலாம் டெய்லி அது நீங்க ரெண்டு முட்ட கூட கொடுத்துருலாம் அதுவே சாப்பாடு மாரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் காலையில டிஃபனுக்கெலாம் அத குடுக்கலாம் அப்பறம் நேந்தரம் பழம் கூட ரொம்ப நல்லது வெயிட் இது நல்லா
ஆஹ் ஆமாங்க அது நேந்த்த பழம் ஆனா வந்துட ஆன நம்மளுக்கே சாப்பிடறதுக்கு புடிக்காது ச் செவ்வால பழோட ஓ நேந்திர பழம் பாத்தீங்கன்னா வந்து அது கொஞ்ச இத தா வே இருக்கு உமா அஹ டக்னு வந்து புடிக்கிறதுதில
ஆமா ஆமா ஆ ஆ அத கூட நீங்க நம்ம இட்லி தட்டுல அவிச்சுட்டு சக்கர போட்டு வேக வச்சு மசிச்சு அப்டி குடுங்க அப்ப கொழ கொழன்னு ஈஸியா இருக்கும் அல்லது கல்லு மாரி இருக்கும் நமக்கு
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா அது இது அதான் இல்லன்னு கூட அதுல பண்ணுவாங்க நல்லா அது வந்து பேன் கேக் மாத்தி நல்லா முட்ட போட்டு நல்லா அடிச்சு நான் அந்த மாரி கூட பண்ணி குடுப் அது ஒரு இது பண்ணுவா டெய்லியுமே எப்ப செவ்வா இந்த நேந்திரம் பழம் கிடைக்குதோ அப்பதான் நான் பண்ணுவேன் அந்த மாதிரி ங்களா எப்டின்னா அதான் நல்லா அடிச்சு முட்டை ஒண்ணு போட்டு கோதுமை ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்ல மூணு ஸ்பூன் போட்டுட்டு சக்கரை வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து விட் விட்ரலாம் அப்ற கடைசியில நம்ம நான் வந்து நார்மலா தோசைக்கல்லயே வந்து நெய் ஊத்தி அதை நம்ம ஊத்தினோம்னா கொஞ்சம் நல்லா குஃபியா வரும் அதுல தேன் ஊத்தி ஆஹ் தேன் ஊத்தி நான் வந்து கொடுப்பேன் அது கொஞ்சம் வந்து சாப்பிடுவாங்க அத நம்ம டெய்லியும் பண்ண முடியாது போவது கேடைக்கிறப்ப பண்றதுங்க
அப்டியா செரி செரி கடல எல்லாம் கூட நீங்க நைட்டு வேக வச்சு காலயில அப்டியே ஒன்னும் பாதியுமா சாப்படலன்னா கொஞ்சம் அரச்ச மாதரி அப்டி கூட
அப்படி கொட கொடுக்கலாம் அதெல்லாம் பு்ரோட்டீன் தாங்க பு்ரோட்டீன் தான் அது கரெக்ட தான்
தயிர் சாதம் டெய்லி குடுத்துருங்க அது கூட நல்லா வெயிட்டு போடுதுன்னு சொல்றாங்க உம்
இப்ப ஆக்சுவலி பாத்தீன்னா நானும் வந்து கொஞ்சம் வெயிட் போறதுக்கு ட்ரை பண்ணுனேனு வைங்க ஏற்கனமே ட்ரை பண்றோம் ஆனா தயிர் ஆ ஆமா வீட்டுல பாார்த்தீங்க மாடு இருக்கு தயிர் வந்து தயிர் நெய்யுக்குல்லாம் பஞ்சம் இல்லதா ஆனா எல்லாரும் வாங்க ஆனா இது வந்தம எங்களுக்கு ப்ப வந்து எக்ஸ்பெரிமெண்டல்லாம் அது பெயிளியர் ஆகி போச்சுங்க எத சாப்ட்டாலும் வர மாட்டிங்கு
உம்ஹ்ம் அதான் பருப்பு கூட நம்ம வேக வைக்கிறோம்ல அந்த சாதத் த்துல நீங்க போட்டு கொடுக்கறது அதுல பருப்பையே அப்டியே கிண்ணத்தில வச்சு ஊட்டிட பருப்புலயே நம்ம பூண்டெல்லாம் போட்டு வேக வச் ச்சுங்கனா கொஞ்சம் உப்பு போ பெப்பர் போட் அதையே ஊடுங்க நல்லா வெயிட்டு போடும் நீங்களும் சாப்படுங்க
பருப்பு இன்னொருக்கா சொல்லுங்க எவ்வளோ போடணும் எவ்வளவு
நம்ம வெறும் சாம்பாருக்கு வேக வைக்கிறோம்ல்ல நம்ம அந்த தோரம் பருப்பையே சாதத்துல எல்லாம் போட்டு பசைஞ்சு கொடுக்காம அந்த பருப்பையே அப்படியே கிண்ணத்தில் போட்டு வேக வச்சு அப்டியே அதையே ஊட்டி விடுங்கன்னு சொல்றே குழந்தைக்கு நீங்களும் சாப்பிடலாம்
ஓ நல்ல பு்ரோட்டீனுங்க உம் உம் ஓ பரவாயில்லைங்க ஓகே ஓகே ஓகே வேற என்ன நீங்க குடுப்பீங்க
வேற உருலகிழங்கு அப்புறம் நம்ம இந்த கேரளா கிழங்கு இருக்குல ஆல்வள்ளி கிழங்கு அதெல்லாம் கூட நல்லா இது ஆழ்வள்ளி கிழங்கு அதெல்லாம் கூட நல்லா வெயிட்டு போடும் அதெ நல்லா நீங்க மசிச்சு குள குளன்னு கொடுக்கலாம் உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லது நல்லா வெயிட்டும் போடும் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது
கரெக்ட் கரெக்டுங்க கொஞ்சம் நல்லா பா மாவு சத்துல்லதா கொஞ்சம் கொடுக்க சொல்றீங்க
ஆமா ஆஹ் ஆமா அப்புறம் நீங்க அந்த பாதாம் எல்லாம் குடுக்குறேன்னு சொ அதெல்லாம் நீங்க வறுத்து பவுடர் பண்ணி வச்சு ச்சிட்டு கூட அத பால்ல கலந்து குடிக்க கூட கொடுக்கலாம் உம் ஆஹ் சத்துமாவு கூடயே அதை போட்டு அரைக்கலாம் இல்ல வெறும் இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்க தனியாக ஒரு பவுடர் மாதிரி செஞ்சு வச்சு கொடுக்கலாம்
உம் உ உ கரெக்டங்க கரெக்டுங்க சரி நான் அதெல்லாம் ட்ரை பண்றேன் ஆஹ் ஏன்னா வந்து கொஞ்சம் எப்படியாவது இப்ப இன்னும் கொஞ்சம் ரொம்ப குண்டாக வேண்டாம் ஆனா வந்து சரி பாக்குற இதுக்கு வந்து கொஞ்சம் ஓகே அப்படிங்கற மாதிரி இருந்தா போதும் அப்படிங்கறதான் ஏன்னா ரொம்ப ஒலியே இருந்தாலும் வந்து ஆஹ ஆல்ரெடி காத்த அடிச்ச கீழ விழுந்துரும் அப்படின்னு சொல்லிருோம் ப்பங்க சோ நம்ம கொஞ்சம் வந்து போதுமா கொஞ்சம்ப்ப ஓகே அப்படிங்கற மாதிரி இருந்தா போதும் என்னன்னா வேளை விளையாழ ஆரம்பிதலந்து கொஞ்சம் சாப்பாட்டு இது கொச்சம் குறுதுன்னு வைுங்க
ஓ அதான் அவ பின்னாடி சுத்தி சுத்தி உங்களுக்கு வெய்டு குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிதான் சொல்லுவாங்க பாப்பா நடக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம பின்னாடியே த்தி ஊட்டுவோம்ல அதனால தான் ஓரமா ஒரு இடத்துல அழகா அதுக்கு ஒரு சேர் வாங்கி கொடுத்து உட்காந்து நம்ம ஊட்டினோம்னா அவளுக்கும் உடம்புல ஒட்டும் உங்களுக்கும் வெயிட் குறையாது இதையா விளையாட்டு காமிக்கிற மாரி உ உட்காந்து எ அதாவது விளையாட்டு காமிக்கிற மாரி வச்சு வுட் வுற்ற மாரி பழக்கிடணும் அய்யோ அப் பின்னாடி சுத்தி ஊட் இப்டி பழகிட்டீங்கன்னா அதேதான் எப்வும் பண்ற மாரி ஆயிடும்
அ கண்டிப் ப்பாங்க இன்னொன்னு என்ன அப்டின்னாஹ ஆனா வந்து என்ன ன் ந போன் காட்டி வந்து நான் ஊட்டுறதுல அது வரைக்கும் ஓகே எனக்கு ம் என்ன நெறைய பேர் வந்து போஃபனை கட்டி தான் ஊட்டு வைக்கிறாங்க சோ அந்த பா எத படத்து கொஞ்சம் பழக்கலன்னனு வைங்களா அதனால எனக்கு அது அத நினைச்சு சந்தோஷம்
ஆமா அதுதான் நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அது மட் மட்டு பழைக்கிறவே கூடாது அப்பறம் போன் இருந்தாதான் சாப்படுவாங்க
ஆமா ஆமாங்க ஆமாங்க டிவியும் அ சத்திம பார்க்க தெரியத இல்ல சோ அதனால திய கொஞ்சம் வந்து கொண்டு போயிடலாம் ரொம்ப நம்ம கண்ட்ரோலும் பண்ண முடியாது செரி இருக்கிற வரைக்கு அப்டியே கெண்ட்டு பே போய் எல்லாட்டாங்க
அவளுக்கு போடுற தடுப்பூசி எல்லாம் கரெக்டா டைமுக்கு போடுறீங்களா
போறேங்க
நீங்க எப்போ இந்த ஊர் பக்கம் வருவீங்கன்னு சொல்லுங்க நானும் வரன் வந்து பாக்கணும்னு நினைச் ச்சம் பாப்பாவ
கண்டிப்பாங்க கண்டிப்பா வரப்பா நசெ சொல்றங்க ம் ஆ கண்டிப் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க செரிங்க ஆ கண்டிப்பாங்க நீங்களும் ம் செரிங்க ம் செரிங்க செரி வக்கறங்க ஆ செரிங்க